வணக்கம் பேசுறது கேக்குதுங்ளா ஓகேங்க என்ன ஆ நா பாருங்க இப்பதா பாப் போக தூங்க வெக்கெலான்னு கூட்டிட்டு வந்தே ஆ நாளைக்கி ஸ்கூலுக் போறதுனால கொஞ்சோ நேரமாவே படுக்க வைக்கலா அப்டின்ட்டு கூப்புட்டு வந்தேங்க
செரி செரி
நீங்க இன்னைக்கி டின்னர் என்ன
இன்னைக்கி வீட் இரவு உணவு எனக் தோ தோச செஞ்சாங்க தோசைக்கு தொட்டுக்க சாம்பார் வச்சுருந்தாங்க சாப்டுட்டே இப்பதா நானுமே வந் வந்தே
செரி ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்க எது வெக் வைக்கிறதில்லயா
இல்ல எனக்கு அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது கொஞ்சோ கொஞ்ச தா தெரியு வீட்ல அம்மா இருக்காங்க அண்ணி இருக்காங்க கல்யாணோ ஆச்சு அண்ணாக்கு அவுங்க ரெண்டு பேரு சமைப் ப்பாங்க நா
நீங்க சாப்புடுவீங்க ம் அப்ப உங்க கிட் கிட்ட சமையல் டிப்ஸ் எதுவு கேக்க முடியாது
கொஞ்ச கொஞ்சதா தெரியு
ஆ ஓகே சேரி உங்களுக்கு எதாவது வேண் தேவப்பட்டா எங்கிட்ட கேளுங்க ம் ஓக்கேங்க நீங்க எப்டி ஆ நீங்க வந்து எப்டி இந்த ஒரு ரைஸ் மட்டுமே எடுத்துக்குவீங்களா இல்ல மில்லட் நட்ஸ் அந்த மாரி தானியங்கள் சிறுதானியங்கள் உணவு எல்லா சாப்டுவீங்களா
சிறு தானியம் எல்லா அந்த அளவுக்கு சமைக்க மாட் ட்டாங்க கொஞ்ச கொஞ்ச பாட்டி வீட்டுக்கெல்லா போனணுனா அதெல்லாஸ் சாப்பிடுவோ மம்மி இப்பல்லாந்தா கொஞ்ச ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சமைக்கறத்துக்கு ஏன்னா ஒடம்புக்கு இப்பல்லா அதுதா நல்லதுன் சொல்றாங்க இல்ல
ஆமா உம் கண்டிப்பா ஏன்னா சிறுதானிய உணவுலதா இப் எல்லா சத்து அடங்கி இருக்கு
ஆம்மா சொல்வாங்க கேள்விப்பட்ருக்கே சிறுதானிய உதம்பதுல வந்து எலும்புக்கு நல்ல சக்தி கொடுக்கும் ஆரோக்கியமா இருக்கு சக்கர நோய் வராம இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க
தி அப்புற ராகில களி ஆ ராகில களி அதெல்லா சாப்ட்டா அவுங்களுக்கு ரொம்ப நல்லது இப்ப லாஸ்ட்டா கூட எங்கப் ப்பா வந்து பாத்தீங்ன்னா ராகில ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருந்தா அவங்களுக்கு வந்து பாத்தீங்ன்னா சிறுதானிய ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருந்தாங்க ஹலோ நா பேசுறது கேக் க்குதுங்ளா
க்குது கேக்குது கேக்குது
அதுல பண்ணிருந்தா பண்ணிட்டு அதுல வந்து தே அ மூணாவ மூணாவுது பிரைஸ் வாங்கிருந்தாங்க
சூப்பர்
உம் அவளே பண்ணா கொஞ்ச நம்ம ஹெல்ப் பண்ணுனோ சிறுதானியத்துல வந்து நம்ம என்ன ஒரு ப்ராஜெக்ட் வேணாலு பண்ணிக்கலா அந்த செடி எப்படி வளர்க்கிறது அப்புற அது சம்பந்தமா சம்பந்தப்பட்ட எந்த ப்ராஜெக்ட் வேணாலு பண்ணிக்லா நாங்க வந்து விதையில இருந்து எப்படி வந்து நம்மளோட பிளேட்டுக்கு வருது நம்மளோட தட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி நாங்க பண்ணிருந்தோ அத பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஒரு தட்டுல போட்டு கொஞ்ச செடி இந்த கேழ்வரகு வெதய போட்டு செடி வளத்தோ இந்த மாரிதா இருக்கு அப்படின்னு சொல்லி அத வந்து இது பண்ணுணோ அப்புற அதுவே வந்து பாத்தீங்கன்னா டிராய் அந்த வரைபடத்துல வந்து அட்டவணையில வரைஞ்சு அ அந்த தானியத்தைய எல்லாம் உஹம் ஒட்டி வச்சிருந்தோம் அந்த செடியில அந்த கருது வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நாங்க அந்த சிறுதானியத்திலயே நாங்க இது பண்ணிருந்தோம் ஒட்டி டிஸ்பிளே பண்ணிரு இருந்தோ அது மேமுக்கு ரொம் ரொம்பவுமே புடிச்சிருந்துச்சு ரொம்ப ந நல்லா பண்ணிருக்கீங்க புது ஐடியாவா இருக்கு அப்டின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறோ பாத்தீங்கன்னா அவ என்ன பண்ணிருந்தானா செரி புட்டு குழா புட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேரளால எல்லாம் ஃபேமஸ் அ அங்க என்னன்னா கேரளாலதா அது வந்து ஸ்பெஷலு இப்ப நம்ம எல்லாருமே செய்யறக்க ஆரம்பிச்சுட்டோ இருந்தாலு அது கேரளால இருந்து வந்த டிஷ்
ஆமா அங்க வந்து கொஞ்சோ தேங்காய் எண்ணெ போட் அவுங்களோட ஸ்பெஷல் இதுவா செய்வாங்க அ
தேங்கா எண்ணெல தா செய்யறாங்க ஃபிரெண்ட்ஸுமே சொல்றாங்க அவுங்க வந்து இந்த மாரி ஆயிலு அந்த அந்த சன்ஃப்ளவர் ஆயிலு அந்த மாரியெல்லாம் சேர்க்க மாட்டாங்களாமா எல்லாமே தேங்கா எண்ணெ தா
கலந்து வச்சிரிக்கே தேங்கா வித்தியாசமா இருக்கு அ தேங்கா வித்தியாசமா இருக்கு அவுங்களோட உ ஷாிேது வேஷமா இருப்பே அவுங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக் ஆ எடத்துக்கேத்த மாரி ஆ அத்த ச ச
ஆமா ஆனா கேரளா ஃபுல்லாமே தேங்கா தான நல்லா ஜாஸ்தி அப்புறோ அதுல அவ வந்து கொழா புட்டு செஞ்சிருந்தா நான் கொஞ்சோ ட்ரெயின் பண்ணே அப்றோ அவ அப்டியே கொஞ்சோ எடுத்து செஞ்சுட்டா அவ தேர்டு ஸ்டண்டர்ட் படிக்கிறாங்க அப்ப அ செகண்ட் ஸ்ட அ அ தேர்ட் ஸ்டண்டர்ட் இப்ப போறா செகண்ட்ல இருந்து அப்றோ பண்ணி டிஸ்பிளே பண்ணிட்டோ நாங்ளு அந்த பிக்சர்ல்லா உங்ளுக்கு வேணா நா வந்து உங்களுக்கு அனுப்பச்சு வைக்கிறே நீங்க வேணா பாருங்க
கண்டிப் பா கண்டிப்பா பாப்பா இந்த அளவுக்கு பண்ணிர் காங்க நல்லா இருக்கு நீங்க சொல்றது கேக்கும்போது இப்பவே கொழந்தைங்க எல்லா ல்லாமே கத்
ஆமாங்க ஆமா
எனக்கு வந்து பயிறுல்லா வெப்பாங்கல அது எப்டி வந்து இந்த வெதெல்லா தூவாங்க அது எழுந்து வரு கூட எனக்கு தெரியாது இப்பதா கொஞ்ச நாளை முன்னாடி நா கா
சரி சரிங்க ஆமாங்க கத்துக்கறது நல்லதுதா அதே மாரி வீட்ல பாத்தீங்கனா சின்ன சின்ன ஒரு செடி வச்சு தோட்டோ வளக்குறது நல்லதுதா
ஆ அதுவு வச்சிருக்கோ காலைல எந்திரிச்சது தண்ணி ஊத்துறது ஆ கலக்காமரோ இருக்கு அதுக்கப்றோ ஒயிட் கலர்ல ஒரு பூ இருக்கு சாக்கடா ஆ காக்கடா இருக்கு மருதானி சரி இரு பப்பாயா செடி இருக்கு அப்புறோ மாதுளம்பழோ இருக்குல்ல அதுவு வந்துருக்கு தொளசி செடி இருக்கு டெய்லி நம்ம பூஜ பண்றதுக்கு இருக்கு நெறைய பூச்செடி இருக்கு முருங்க செடி இருக்கு
ஓகேங்க அப்ப முருங்கை கீர எல்லா செய்வீங்ளா
கண்டிப்பா மம்மீஸ் செய்வாங்க வாரத்துக்கு ஒரு தடவ வீட்ல செய்வோ சட்னியாவே செய்வோ நாங்க ப ஆ நீ முருங்க கீரய வச்சி ஆ சர்
ஓ அது எப்படி எனக்கு அம்மா கிட்ட ஒரு டைம் கே டு சொல்லுங்க உங்ளுக்கு
இல்ல எனக்குமே தெரியும் எனக்குமே தெரியும் ஆஹ்ஸ நமக்கு ஆமா தேவைன்றத மிளகா போட்டு க்காங்க காஞ்சத்தனத்தா போட்டுக்காங்க போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போடுங்க வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீரை போட்டுடுங்க ஏன்ன கீரை வந்து கொஞ்சம் பா பண்ணும் நல்லா பட்டக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு சில உடம்புக்கு அது சக்க னாலீ நல்லாங்கது தக்காளி போடு தாளி போட்டுது நீங்க மிக்சியில போட்டு அரைச்சு தேவையான கடுகு எண்ணெய் அதெல்லாம் போட்டு வதக்கிக்கு இது பண்ணிீன்னா சூப்பர் அா இருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை உ கட
ஓ சூப்பர் நீங்க தக்காளி எத்தனை தக்காளி போடுவீங்க
ஆ் தக்காளி கொஞ்சம் கம்மியா போடுங்க வெங்காயம் ரெண்டு போட்டீங்க அப்படின்னா தக்காளி வந்து போடுங்க முருங்கக் கீரை அதே மாதிரி ஒரு கை அளவுக்கு உப்பு போட்டு
ஓகே ஓகேங்க இது கூட நீங்க புளிய எல்லாம் வைக்க மாட்டீங்க
புளி காபத்தில தான் நம்ம தக்காளி போட்டு போல ஆனால அது
அதனால அதுவே ஓகேவ ஆம் சரிங்க இது எப்படி நீங்க ஆஹ் கண்டிப்பாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேன் இது நீங்க வந்து சாப்பாட்டுக்குமே வச்சுக்கலாமா இட்லி தோசை அந்த மாதிரி
இட்லி தோசைக்கும் வச்சுக்கலான் தொவையலா கூட வச்சுக்கலான் நீங்க சாதமா செஞ்சு சாப்பிடுறாம் இட்லி தோசைக்கு நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க வேணும்னா நீங்க வேண்டாம் அப்படி தொவையலாம் அது வேனா நீங்க தொவையலாம் வச்சு சாதத்துக்கு சாப்ப ஏன்னா குழந்தைங்க வந்து உறங்கை ி வ சஞ்ச புக்கான சாப் ாங்க நீங்க இந்த மாதிரி சட்னியா அரைச்சு ீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து ரரசமும் சேரி
ஆஹ் ஆமாங்க ஏன்னா முருங்கைக்கீரைலதான் எல்லாம் நிறைய சத்
எல்லாமே இருக்கு ஆமா ஏன்னா அதுலதான் வந்து இப்ப ஏறதுக்கு பஸ்தி இரு இன்னைக்கி பைவ் லெவல்கு வந்து இதுதான் இருக்கு அதனால வெறி கொண்டு பாருங்
நானுமே வந்து ஆஹ் ஓகேங்க நானுமே பிரெக்ணன்டா இருக்க க்கும் போது ரெகுலராங்க சூப்பு குடிப் ஃபேன் அப்றோம் இது இது ரத்தம் ரொம்பவே குறைவா இருந்துச்சு அப்றோ அதெல்லா டெய் லியும் வச்சு குடுத் குடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சோ இன்கிரீஸ் ஆச்சுங்க
ஆ எனக்குமே இப்ப ரீசன்ட்டா கொஞ்சோ பிளட் ரொம்ப கம்மியாயிடுச்சு டாக்டர் சொல்லிற்காங்க டெய்லியுமே இந்த சட்னி கொஞ்சோ அரச்சு சாப் டு அதுக்கப்றோ கொஞ்சமா வேணுங்குற சூப் சொன்ன மாரியே போட்டு குடிச்ச அப்பதா கொஞ்சோ ரத்தம் ஏ
சே ஓ சரி சரிங்க அதான் நீங்க வீட் வீட்லயே இருக்குன்னு சொல்றீங்களே நீங்க சூப்பு மாரி வச்சு குடிங்க அ து என்ன பெரிய வேல கெடையாதுங்க சூப்பு வைக்கிறது நீங்க அப்டியே ஒடச்சுட்டு வற்றீங்கல்ல நல்லா ஒரு பாத்திர துல போட்டு நல்லா வாஷ் உள்ள விட்டு நல்லா இப்டி லைட்டா அலாசனீங்கன்னா இருக்குற மண்ணு அந்த மாரில்லா போயிரும் போனதுக்கு அப்றோ பாத் பாத்தீங்கன்னா எ ச் நீங்க அப்டியே அந்த ஆ காம்புகள்ல்லா இருக்குல்ல ஆ குச்சி அதோடயே கட் பண்ணி போட்டுருங்க குட்டி குட்டியா ச் நீங்க தலையெல்லாம் உருவி போடணுங்குறது இல்ல அந்த குச்சி எல்லாமே போட்ரலாம் இந்த தண்டு அதெல்லாம் இருக்குல்லங்க
சரி சரி தண்டுல தான் சத்து இருக்குன் சொல்வாங்க
நீங்க அந்த தண்டு ஃபுல்லமே போட்டுருங்க போட்டுட்டு அதுக்குள்ள வந்து தக்காளி சீரகோ வெள்ளப்பூண்டு அ அப்றோ பாத்தீங்ன்னா சின்ன வெங்காயோ இது எல்லாமே தட்டி அதுக்குள்ள போட்டு லைட் டா‌ உப்பு போட் டு நல்லா கொதிக்க வைங்க நல்லா பாதி ஆகுற அளவுக்கு நல்லா வெந்து பாதி தண்ணி வர்ற வரைக்கு ஒரு டம்ளர் ஆகுற வரைக்கி இது பண்ணுங்க அதை அப்றோ வடிச்சு அப்டியே நீங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது நா
வந்து பெப்பர் பெப்பர் போட்டுக்குங்க பெப்பர் தூள் அந்த மாரி இது வந்து என்னனா நம்ம அ கீரையிண் கீரை ஏன் நம்ம சாப்டுறது இல்லனா அத பொரிச்சுட்டு வந்து கிளீன் பண்ணி அத எடுத்து அறுஞ்சி அதெல்லா செய்யும் போது நம்முளுக்கு வந்து ரொம்ப லே ட்டாகுது அதனால தான் நம்ம வந்து கீரைய ஐயோ கீரையா அத யாரு கிளீன் பண்றது அப்டிங்குற மாரி இருக்கும்
ம் சரிங்க கண்டிப்பா உங்ககிட்ட பேசனதுல ரொம்ப சந்தோஷோ நறைய அ நறைய டிப்ஸ்லாம் சொன்னீங்க ரொம்ப
ஆ நன்றிங்க